ஆஹ் பேசலாம் தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது தெளிவாவே கேக்குது
சொலி
ஆ உங்க பேர் கலைச்செல்வினு வருது இப்ப உங்களுக்கு
தோழி நீங்க தொறந்து பே நீங்க நீங்க தொறந்து பேசுங்க தோழி பேரெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம்
சரி ஓகே ஓகே ஆஹ் சரி சரி இன்னைக்கு நம்ம வந்து கல்வியை பத்தி பேசுவோம்
சரிங்க தோழி சரிங்க
ஆ செரி செரி ஏன்னா இப்ப கல்வி கல்வி இருந்தா ஒரு மனுஷன வந்து எந்த நெலவிக்கு கொண்டு போகும்னு சொல்வாங்க ஏ பெண்களுக்கானு செரி ஆண்களுக்கானு செரிங்றது இன்னிக்கி படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு இப்ப வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லா படிச்சது வந்து பாத்தீங்க குருகுலகல்வினு சொல்வாங்க
நிச்சயமா நிச்சயமா ஆ சொல்லுங்க
அ ஆ குருலகல்வினு சொல்வாங்க நம்ம தாத்தா பா ட்டி படிச்சதெல்லா குருகுல கல்வின்னு சொல்வாங்க அதாவது ஒரு எடத்துல வந்து ஒரு அரசமரத்து அடிலியோ ஆலமரத்து அடிலியோ ஒருத்தவங்க வந்து சொல்லிக் குடுப்பாங்க அது வந்து குருகுலகல்வினு நம்ம அம்மா அப்பா படிச்சதெல்லா பாத்தீங்கனா அறிவொளி இயக் கம் சொல்வாங்க அறிவொளி இயக்கம் அப்டிம்பாங்க அது மு வீடு தேடி க வந்து சொல்லிக் குடுப்பாங்க ஆ உங்க சைடு இரச்சலா இருக்கு ஆ நம்ம படிக்கிற நம்ம எல்லா போய் படிச்சது பாத்தீங்னா ஸ்கூல்ல படிச்சது ந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்குங்க அப்ப வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தலைமுறையா பாத்தீங்கனா கல்வி வந்து ஒவ்வொரு நிலையில வந்துகிட்டு இருக்கு மாறி மாறி நம்மளுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு இப்ப கல்விதா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஏழ்மையா ஒருத்த இருந்தானு அவ க படிச்சி சிட்டானா அவ நல்ல நிலைமைக்கு வந்துருவா ஒரு பொருளாதர ஒரு படிப்பு இருந்ததா ஒரு பொருளாதாரத்துல ஒரு மனுஷ வந்து முன்னிலைக் முன்னிக்கே முன்னிலைமைக்கு வர முடியு அப்டினு சொல்வாங்க அப்டிங்கைல வந்து அ படிப்புங்கிறது ரொம்ப முக்கிய எல்லாரு படிப்பு வந் தி முன்னிறுத்தி பேசுவாங்க எல்லாரு திவகர்ல்ஜி எல்லாரு சேரி முன்னுறுத்தி பேசுவாங்க இப்ப நா நா வந்து எங்க அம்மா எங்க அம்மா அப்பா படிக்காதவங்க அதாவது கையெழுத்து மட்டு தா போட தெரியு அதுவு அந்த அறிவொளி இயக்கங்கிற மூலமா கையெழுத்து மட்டும் போட தெரியு காசு அம்பது ரூவா நூற்ரூவா அப்டினா தெரியு இ தா அம்பது ரூவா இதா நூறுரூவா அப்டிங்றது தெரியு அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது ஒரு போ ஒரு பை எழுத்த பாத்து படிக்க தெரியாது நம்ம சொல்றத எழுத தெரியாது அதாவது சொல்றோல்ல வாயால மட்டுந்தா பேசுவாங்க ஒரு மொழி பத்தி பேச மாட்டுந் தெரியு எழுத தெரியாதுனு சொல்வாங்ளா நம்மளுக்கு வந்து எழுத படிக்க கே எல்லாமே தெரியு நம்ம என்ன ஒரு எங்க அம்மா அப்பா என்ன சொ அம்மா அப்பா என்ன சொல்வாங்க நம்படுற கஷ்டோ வந்து நம்ம புள்ளைங்க படிக்ககூடாது க படக்கூடாது அப்படின்னு நம்மளுக் வந்து படிக்க வெச்சிருப்பாங்க நம்ம என்ன ஆ நம்ம என்ன நினப்போ என்னைய வந்து எங்க அம்மா அப்பா வந்து படிக்காதவங்க வந்து என்னைய வந்து ஒரு டிப்ளோமோ வரையு படிக்க வச்சாங்க இப்ப நா என்ன ஒன் இப்போ நா டிப்ளமோ வரையு முடிச்ச நம்ம புள்ள நம்ம புள்ளைய வந்து நல்லா டிகிரி படிக்க வைக்கணு நல்லா பெருசா ஒரு
நீங்க ஏதேனும் துறையில வந்து வேல பாக்குறீங்களா
இல்ல இல்ல நா அப்ப வேல பாத்திருந்த இல்ல நா பாத்திருந்தோ கொஞ்சோ நாள் பாத்த இப்போ வந்து கொழந்த கை கொழந்த இருக்கனால இப்போ வீட்டுல இருக்கிற
சரிங்க தோழி சரிங்க நீங்க சொன்னது வந்து முற்றிலும் உண்மைதா நிச்சயமா படிப்புங்கிறது வந் து ஒவ்வொருத்ரையுமே வந்து சமுதாயத்துல முன்னேற்று எங்களுடைய குடும்பத்துல வந்து பாத் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே என்னை உட்பட எல்லாருமே ஆசிரியர் பணியில இரு க்கறவங்கதா என்னுடைய தாய் தந்தையர் வந் என்னுடைய தந்தை வந்து கல்லூரியில பேராசிரியரா இருந்தாரு அ ஹெச் ஓ டினு சொல்லுவாங்க அதாவது து ஒவ்வொரு துறைக்கும் அந்த துறை சார்ந்த தலைவரா வந்து இருப்பாங்க அந்த பணியில வந்து இருந்தாங்க என்னுடைய தாய் யார் வந்து அரசாங்க உத்தியோகத்துல தலைமை ஆசிரியையா வந்து இருந்தாங்க நாங்களு வந்து மூன்று பெண் குழந்தைகள் எல்லோருமே வந்து அஹ் நல்லதோர் முறையில எங்களை வந்து படிக்க வச்சாங்க நா வந் து எம் எஸ் சி எம் எட் எம் ஏ, பி ஜி டி சி ஏ ஐந்து டிகிரி முடிச்சுட்டு பத்து ஆண்டு காலம் நா வந் து கணித ஆசிரிய துறையில கணித ஆசிரியையா வந்து பணியாற்றிற்று இருந்த சிறுவகுப்பு முதலே கல்லூரி வகுப் புவதில் அனைத்து மாணவர்களுக்கும் எந்த விதமான கணக்குகளாக இருந்தாலும் சொல்லித் தரக்கூடிய அ ஒரு பயிற்றாறதா வந்து ட்டு நா வந்து வேலை பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்றம் குடும்ப சூழ்நிலை மே லும் அ சமூக சேவையில் அதிக நாட்டம் உள்ளதால நான் வந் து என்னுடைய ஆசிரிய துறைய வந் து விட்டு வெளியேறி நா தர்ஷ் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறிய அளவுல ஒரு சாய்பாபா கோவில் வந்து வச்சு நடத்திட்டு இருக்கேன் வீட் ட்டுளவுல அது போக என்னை என்னுடைய நேரத்தில் வந்து வந்து பொழுதுபோக்கு நேரத்தில் வந்து ஏழை மக் களுக்கு உதவி செய்வ து நாங்களும் நடுத்தர வர்கத்தை சேர்ந்தவங்கதா இருந்தாலு நம்மனால் முடிந்த உதவியை வந் து இந்த சமுதாயத்துக்கு செய்யணு அப்டிங்கறது க்காக தொடர்ந்து சமூக சேவையில வந்து ஈடுபட்டுட்டு இருக்கோ ஏழை மாணவர்களுக்கு வந்து அவர்கள் இருக் கக்கூடிய இடங்களுக்கு சென்று இலவச டியூஷன் வகுப்புகளும் ஆ எடுத் துக் கொடுக்கிறது வழக்கம் அதே மாரி அவர் களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி தருவது சிறு சீருடை வாங்கி தரது அந்த மாதிரி பணிகளுமே வந்து செஞ்சுட்டுருக்கோம் அது போக தனியார் வகுப்பு வகுப்புகள் வந்து மாலை நேரங்கள்ல வந்து நான் ஆஹ் அதாவது அஹ் வருமானத்தின் அடிப்படையில நான் வந்து மாலை நேரங்கள் வகுப்புகளும் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் அ ஆஹ் அந்த மாதிரி எங்களுடைய பணிகள் வந்து போயிட்டு இருக்கு என்னுடைய மகன் வந்து பத்தாம் வகுப்பு முடித்து பதினோராம் வகுப்பு வந் து போக போறான் அவனும் வந்து இப்ப நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருவத்து ஆறு நடைபெற்ற முழு தேர் அ முலாண்டு தேர்வில் ஐநூறு க்கு நானூற்றி தொன்னூற்றி மூன்று மதிப்பெண் பெற்று பள்ளியிலேயே இரண்டாவது சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான் கோவை மாவட்டத்துலேயே நான்காவது மாணவனா வந்து வந்தா பலதரப்பட்ட நல்ல மாணவர்கள உருவாக் கி என்னுடைய தந்தையாரும் வந்து சிறந்த ஆசிரியர் விருதையும் வாங்கியிருக்காங்க எங்க குடும்பங்கள்ல ஒவ்வொருவருமே ஆசிரியர் துறைக்கும் கல்வி துறைக்கும் வந்து நெறைய விருதுகளும் சான்றிதலும் வாங்கியிருக்காங்க நானும் சிறந்த ஆசிரியர் விருது வந்து பல தடவ வாங்கி ரிக்கே எங்களுடைய பணி தொடர்ந்து சமூகத்தில் தொடர்ந்து நடைபெறணு அப்படிங்கறதுல இன்னுமே நாங்க வந்து எங்கனால முடிஞ்ச கல்வி பணிகள வந்து தொடர்ந்து செஞ்சுகிட்டுதான் இருக்கோம் தோழி
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்போ அந்தே உங்களெல்லா உங்க நீங்கள் படிச்சிருக்கதெல்லா பாக்கயில்ல என் புள்ளைய இன்னு நல்லா படிக்க வெக்கணு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு ரொம்ப பொறாமையாருக்கு படிச்சவங்க பாத்து எதையு பாத்து நா பொறாம பட மாட்டே படிப்பு ஒருத்தவங்க ஒ ஒரு கல்யாணத்துல ஒரு ஃபிளக்ஸு ஒட்டி வெச்சிருப்பாங்க கட் அவுடன்னு சொல்லுவோம்ல ஓட்டி வாங்க அதுல் பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி வந்து படிப்பு போட்டு ப்பாங்க அத பார்த் வெளியே எனக்கு பொறாமையாருக்கு ஆ இவ்ளோது படிச்சிருக்காங்களா நம்மளால்ல படிக்க முல்லையே நம்ம அம்மா அப்பா நம்பள படிக்க வெக்கலையே அப்புடின்னு படிப் படிப்பு ப-படிச் நறைய படிச்சிருக்கறவங்கள பாத்து எனக்கு பொறமா வரு அந்த என்ன என்னன்னு தெரியல எனக்கு இயாலாமையா என்னதுன்னு தெரியாது நம்ம படிக்க முல்லையோ அப்டின்னு ஆனா என் புள்ளைய வந்து என் பையன் வந்து இந்த வருஷோ தா ஃபஸ்ட் அ முதலாம் ஆண்டு படிக்கிறா கல்லூரியில சேர்த் துருக்குறே இன்ஜினியர் படிக்கிறப்புல கணினி கணினி பிரிவுல இன்ஜினியர் படிக்கிறாப்புல இன்ஜினியரா இருக் ருக்கறாப்ல பொறியாளறா இருக்கறாப்புல உம் எனக்கு ரொம்ப ஆ ச என் புள்ள வந்து அ ஒரு பொறியாளரா நாலு வருஷோ முடிச்சு வெளியில வரணு அ இன்னொரு பையன் வந்து இப்போ வ கை கொழந்த ஒண்ணு இருக்கா அவனுக்கு இப்ப அவனுக்கு அடுத்து பதினஞ்சு வருஷோ சென்று போறந்தா ஒரு பையே அவனுக்கு ரெண்டு வயசாகுது அவனை வந்து நா எனக்கு பெரிய பையன வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச என்னன்னா ஐ ஏ எஸ் சாக்கணு அப்புடின்னு ஆச ஆனா அவன் வந்து எனக்கு அந்த துற வேண்டா எனக்கு அதுல விருப்பயில்ல அப்புடின்னு வேற எதுல நா டிகிரி படிக்கிறதுக்கு ஆசப்பட்டா டிகிரி வேண்டா ஏதாச்சு ஒரு பட்டோ வேணு அப்டின்னு தா நா இதுல பொறியாளரா இப்ப சேர்த்து உட்ருக்குறே அடுத்து எனக்கு வந்து என்னோட ஆசா அந்த ஐ ஏ கில எப் எப்புடியு அவன படிக்க வெக்கணு டிகிரி முடிஷ்ட்டு வெளிள வரட்டு ஒரு பட்டத்த வாங்கிட்டு வரட்டு எப்படியாச்சு நா மனசு மாத்தி ஐ ஏ எஸ் ஆக்கிரனு அப்டின்னு ஒரு வெறியோட இருந்துட்டுருக்குறே எப்டியு கடவுள் வந்து அத நெறைவேத்தி வெக்கணும்னு ரொம் ப்பாஸ் ஏனா நம்மளா கஷ்டப்பட்டு வந்தோவோங்க
நிச்சயமா தோழி நிச்சயமா நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறட்டு ஆனா அதே சமயம் வந்துட்டு அவ் அவர்களையு நம்ம வந்து கட்டாயப்படுத்தக் கூடாது அவுங்களுக்கு விருப்பத்தின் பேயர்ல அவுங்க பண்றது வந்து சரியா இருக்கு சொல்லிப் பார்க்கலாம் அவுங்களுக்குப் பிரியப்பட்டா அவங்க வந்து அது பண்ணலா
அஹ் இல்லல்ல அத் நீங்க சொல்றது கரெக்ட்டு தா இப்ப தம்பி வந்து பாத்தீங்ன்னா பைய என்னா பண்ணாப்புலனா நா இந்த டகிரி தா படிக்கணு வேற எது எனக்கு வேண்டா என்ன இந்த புள் இந்த காலத்து புள்ளைங்கெல்லா ஒரு பொழுதுக்கு போக்கு மாரி அகிடுச்சி படிப்பல்லா படிப்போ வந்து ஒணர்ந்து படிக்க மட்டுதுங்க அதோட கஷ்டோ வந்
இல்ல ஒன்டிரண்டு ஆண்டுகள் போனா அவங்களுக் க்குமே அந்த பொறுப்பு வந்து வர்லா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மத் மத்தவங்க வந்து படிக்கிறத பாத்து நமக்கு ஒரு எதிர்மறை எண்ணம் தோணுது அப்டின்னா அதை வந்து நம்ம கொறைச்சிக்கிறது நல்லது அத நம்ம எப்டி மாத் படிக்கலா அப்டின்னா நமக்கு படிப்புல விருப் விருப்பம் இருக்கு அப்டின்னா தொலைத் தூர கல்விலை இப்ப எவ்வளோ ப்ப படிப்புகள் வந்து வந் வந்துருக்கு நமக்குப் படிக்கணுனு ஆசை இருந்தால் நம்மளு குடும்பத்தாரிட சொல்லி ஒரிரு ஒன்று அல்லது இரண்டு டிகிரிகள் வந்து படிக்கலா
அஹ் இல்ல நீங்க சொல்றது க நீங்க சொல்றது வந்து அஹ் கரெக்ட் சரியா சொன்னீங்க ஆனா வந் வந்து பத்து பொருளாதார நே சிக்கல்னு ஒன்னு இருக்குனு தெரியுமா ஒரு குடும்பத்தில வந்து
இல்ல அது வந்து புரியுது தோழி ஆனா வந்து படிப்புக்கு வயதொன் நோ தடைய இல்லா அதே சமய எல்லா படிப்புமே வந்து அஹ் நமக்கு வந்து ரொம்பப் பொருளாதாரத்தை இழு க்குன்னு சொல்ல முடியாது இப்ப நம்ம பி ஏ தமிழ் லிட் லிட்ரேச்சரோ ம் ஒரு நிமிடம் நா பேசிர்றே அதுக்கப்ற நீங்க தொடர்ந்து பேசுங்க ஆனா வந்து பி ஏ தமிழ் அல்லது இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த பாடோ ரொம்ப புடிக்குமோ அது ல இளங்கலை அல்லது முதுகலை படிப்பு பங்கறதன் இனி நீங்க படிக்கலா அதுக்கு வந்து லட்சக்கணக் ல வந்து செலவாக போறது கெடையாது குறைந்தது நான்கு நான்காயிரம் அல்லத் து ஐயாயிரத்துக்குள்ளேயே நெறய டிகிரிகள் வந்து இருக்கு அந்த மாதிரி டிகிரிகள் வந்து படிக்லாம் அல்ல து தொழில் சார்ந்த படிப்புகள் ஆறு மாதம் அல்ல து ஒருவரிட பட்டய படிப்புகள் வந்து நெறைய இருக்கு ஏன்னா நானே அந்த மாதிரி வகுப்புகளுக்கு பாடங்கள வந்து நா எடுத்திருக்கே அந்த மாதிரி வா இது வந்து நீங்க சேர்ந்து படி ச்சு அது சார்ந்த துறைல நீங்க வேலைக்கு போலா அதுதா தீர்வா இருக்குமே தவர ஆஹ் படித்தவர்களையேல்லா பார்த்து பொறாமைப்படுவதுங்குறது வந்து ஒரு அஹ் சரியான தீர்வா வந் இருக்காது ஆ அதா மாறுபட் டு யோசிச்சு அதன் போலாமா ஒரு ஏக்கத்துல நீங்க சொல்றீங்க அந்
ஆஹ் பொறாவின் மீம்ஸ் அ பத்த அதாவது பண்ணா ப பணா நக மீ அஹ் பண ந க மீது தா நம்மளுக்கு பொறாமவரக்கூடாது படிப்பு வந்து ஒரு ஏக்கந்தா ஆஹா இவங்க இவளோது படிச்சிருக்காங்களே நம்மலா முடியலையே இல்ல நா பிளஸ் டூ முடுச்சுட்டு டிப்ளோமோ முடு
கத்த வந் து நீங்க வேற டிகிரி படிக்கிறது மூலமா வித் ச்சியமா நீங் க வந்து அத தனிச்சுக்லா ஆஹ் அது சார்ந்து துறை சார்ந்து ஏதாவது ஆறு மாதோ ஒ வருட படிப்போ அல்லத் து இரண்டு வருடம் மூன்று வருடம் எவ்ளவோ படிப் புகள் வந்து இருக்கு அத வந்து படிச்சு அது த சார்ந்த துறை வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து நீங்க வந்து போலா அப்ப நீங்களே ஒரு உங்க குழந்தைகள வந்து ஒரு உதாரணமா இருக்கலா இத்தன வயதுல வந்து நா படிச்சு சிறந்த டிகிரி வந்து வாங்கிருக் க்கே அப்படின்னு சொல்றப்ப நிச்சயமா அது வந்து உங்க குடும்ப த்துல இருக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்லதொரு வாய்ப்பா இருக்கு உங்களிடம் பேசியதற்கு நன்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்